ஹலோ
ஹலோ
ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ சூப்பரா இருக்கே அப்றோ எங்க ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க பிஸியா இருக்கீங்ளா
இல்லங்க சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சு கூப்டு
ஆமாங்க நானே கொஞ்சோ ரொம்ப பிஸி ஆயிட்டேன் எனக்கு வேற ஆ ரொம்ப ஒடம்பெல்லா ரொம்ப தா மாரிட்சி நா உங்க ஊரு விட்டு இங்க ஊரு வந்து தண்ணி சேர்ல அதனால வந்துட்டு நறையா இந்த வயித்து ப்ராப்ளம்லா நறைய வந்துருச்சுங்க அதல தண்ணி சேராதனால அந்த அல்சர் மாரி ஆயிட்டு ம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாரில்லா வந்துருச்சி வாயு புடிக்கிறது அதெல்லா
சேரி சேரிங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தீங்ளா
ஆ போயிட்டு வந்தேங்க அவர் என்ன மருந்தெல்லா குடுத்துட்டாரு அது வலி வேற வந்துச்சு அப் அப்றோ அவர் என்ன சொல்றாரு அது அல்சர் ஆய்டுச்சு உங்ளுக்கு இனிமே நீங்க வந்து பாத் த்து தா சாப்புட்ணு கொஞ்சோ இந்த இதெல்லா டயட் மாரிலா கரெக்ட் ட்டா எடுங்க
செரிங்க காரமு கம்மியா சாப்புட்ணு போல
ஆ காரோ தாங்க ரொம்ப சாப்டவே கூடாது
ம் காரோ அல்சர்க்கு காரமே சாப்ட கூடாது
ஆமா அப்றோ கொஞ்சோ நேரோ தப்பி சாப்ட்டாலு நம்ளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆய்டுது நேரம் வந்து அது கரெக்டா அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந் மே நாலடைவுல அப்டியே மெயின்டெயன் ஆயிரு அப்டிங்கறாரு
நீங்க வீட்டு வேலய பாத்துட்டு சாப்டுறது லேட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு சாப் ட்டுட்டு அதுக்கப்றோ வேற வேல இருந்தா பாருங்க
ஆமா வீட்ல எனக்கு கரெக்டா இருக்கா இந்த பையன பாத் க்கனு அப்றோ அவுங்க மாமியார் மாமனார் அவங்கல்லாமு இருக்காங்க எல்லாரையு பாத் து அது ஏ ஏதோ நம்ப வேல செய்றது கரெக்டா நேரோ போய்டுதுல்லங்க
நம்ம வேலைக் முக்கி முக்கியத்துவ குடுத்துட்டா நம்ம ஒடம்பு வேஸ்ட் ஆயிடுங்க அதனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிபரன்ஸ் ஒடம்புக் குடுக்ணு சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ வேல எப்ப வேணாலு நம்ம தா செய்ய போறோ ம்ம் கரெக்ட் டைமுக்கு சாப்ட்டுட்டு அதுக்கப்றமா மாத்ர மருந்து எடுத்துட்டு அதுக்கப்றோ பண்ணுங்க வேல பாருங்க ம் ம் சாப்பாட்டுல காரத்தியு கொஞ்சோ க கம்மி பண்ணிக்கோங்க
ஆ‌ இதுக்கு எந்த மாரியான உணவுல்லா எடுக்கலான்னு உங்ளுக்கு எதா ஐடியா இருக்கா அத உங்ளுக் தெரிமாந்தா நா உங்ளுக்கு கால் அடிச்ச இப்போ கேக்கலான்ட்டு
இந்த மாதிரி டயட்டு அப்டின்னா இந்த சுகர் சேத் த்துறது அந்த மாதிரில்லா கம்மி பண்ணிருங்க ஆ வெள்ளப் பொருளு மைதா அந்த மாதிரில்லா கம்மி பண்ணிருங்க வாக்கிங் போங்க
ஆ சேர் சேரி ஜூஸ்ல்லா ந றைய குடிக்கலால்லங்க ஜூஸ்
ஆ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க
ஆ ஆ
ம் நம்ம டீ காஃபிக்கு பதிலா அத ஜூஸ் எடுத்துக்கோங்க சக்கர போடாம
அத மாரி எடுக்கற்து இல்லைங்ளா
வா டேட்ஸ் அந்த மாதிரி போட்டு இனிப்புக்காக
ம் ம்
அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க
அதா அதா அது என்னவோ இங்க தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருக்குங்க பயங்கரமா அதுவு தண்ணி வந்துட்டு எனக்கு சுத் தமா சேரவே இல்ல க்ளைமேட்டு வந்துட்டு இந்த மாறுதுல்ல சூடு இங்க அந்த மாரிலா இருக் க்கும்போது நாங்க இருந்த ஊர்ல வந்துட்டு நல்லா இருக்கு தண்ணி காத்து எல்லாமே நல்லாதாருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அது மல பக்கத்துல அது இங்க வந்து பாத்தீங்னா ரொம்ப சூடு உ தண்ணி சரியா கெடைக்கல உப்பு தண்ணி நல்ல தண்ணி வருது வெயில் சொல்ல வேண்டா ஆ இந்த வெயில் காலத்துல தாங்க அந்த வயித்து பிரச்சனை எல்லா
பிரச்சன வருது நெறைய தண்ணி குடிச்சிருங்க வயிறு பிரச் பிரச்சனைக்கே மொதல்ல நெறைய தண்ணி குடிச்சிருங்க
ம் ம் ம் காலயில எழுந்த ஒடனே கூட குடிக்க சொல்றாங்கல்ல காலயில வெறு வயித்துல
ம் வெறு வயித்துல குடிக்கறது சாயந்தரமுட்ட குடிச்சுட்டே எவ்ளோ தண்ணி முடியுமோ குடிச்சிட்ருங்க
ஆ அந்த சாப்பாடு கஞ்சி அதெல்லா கூட அந்த கஞ்சி தண்ணி அதெல்லா கூட
ஆ அந்த மாதிரியே சாப்ட்லா சாப்பாட்டுக்கு நைட் தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலைல சாப்ட்டாலு அ அந்த மாதிரியு பண்லாங்க
அதா அதா அது மாரிதா நா யோசிச்சுட்ருக்கே ஏன்னா இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வலி வந்துருது அதாவது அந்த அல்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன் வச்சு கோங்கள ரொம்ப வயித்து வலி வருதுங்க அது மாத்ர போட்டா கூட ஆ கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்குது அதுக்கப்றோ டாட்டரு அவங்க போய் அவர் இன்ஜெக்ஷன் போடுறாருங்க
ஐயோ அது அப்டியே பழகிருங்க நீங்க வந்து நீங்க கரெக்ட் டைம்க்கு சாப் டு டாக்ட்ரு எந்த மாரி சாப்பாட சாப்ட சொன்னாங்களோ அந்த மாரி சாப்ட்டு மருந்து சாப்ட்டு அந்த மாரி பண்ணுங்க ஒடம்ப கொஞ்ச பாத்துக்கோங்க ம் நீங்க ஒடம்ப பாத் க்காம விட்டுட்டீங்கன்னா பின்னாடி பிரச்சன ஆயிடுங்க
ஆமா ஆமா இது வந்து எப்படிங்க
போய் இன்ஜெக்ஷன் போட்டு வர முடியுங்களா
முடியுமா அதுதா அது வந்து போட்டா ரொம்ப ஸ் சோர்வாய்டுதுங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்களா அது ரொம்ப மருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போலருக் து அது வந்துட்டு நம்பளுக்கு வந்து அந்த வலி கொறயனோன்னு போடுறாங்க அவங்க ஆனா அது வ நம்மளுக்கு வந்து அது சைடு் எஃபெக்ட் மாரி ஆயிடுதா
கண்டிப்பாங்க அதனாலியே பாதி ஒடம்பெல்லா ஊதிரு
ஊதிரோ ஆ அது வேற சொன்னா ஆனா அது இன்ஜெக்ஷன் க்கு ஒடம்பு ஊதூன் சொல்றாங்கங்க அது உண்மையாங்க
ஆமாங்க அதனால தா சொல்றே நீங்க ட இது கூட வாக்கிங்கு போக சொல்லி வாக்கிங்கு வீட்ல சின்ன சின்ன எக்ஸசு எக்சைஸ் அந்த மாதிரில்லா பண்ணுங்க
ம் ஆ செரி செரி எனக்கு பக்கத்துல இருக்கறவங்க அவங்க எதோ புதுசா இல்லங்க நீங்க ஜிம்முக்கு போங்கன்றாங்க அதெல்லாம் போ வேண்டா அல்லங்க
இல்லைங்க ஜிம்முக் து போறதுக்கு நம்மக்கு கரெக்டா சொன்னேனே ஹவுஸ் ஒய்ஃபா வீட்ல இருந்தோனா வீட்டு வேலயே சரியா இருக்கூ நம்ம ஜிம்முக்கு போ முடியாது இல்லைங்களா இது வீட்ல ஏன்னா ஜிம்முன்னு வந்துட்டா கண்டிப்பா ஒரு தடவ பண கட்டிட்டோன்னா போயிட்டே இருப்போ ஆ ஆனா வீட் ட்லனா அத மெயின்டென் பண்ணி பண்ணனுங்க சரியா செயிஞ்சு செஞ்சுட்ருக்கனு கண்டிப்பா நம ஒடம்புக்கு க்காக கண்டிப்பா காலைல ஒரு ஆஃப் பண்ணாருமே சாயந்தர ஒரு ஹஃப் அன் ஆர் ஆச்சா அட்லீஸ்ட் பண்ணனு
பண்ணனு இன்னொன்னு ஜிம்முக்கு போறதுக்கு அதுக்கு ஒரு தனி நேர ஒதுக்கணு இல்லையா இப்ப நம்ப நம்பதா வீட்ல எல்லாமே பாக்றா மாரி இருக்கு அப்டி இருக்கும்போது நம்ப இத விட்டுட்டு போற மாரி இல்ல இல்லைங்களா
அதுக்குதா சொன்னேங்க அதுக்கு வந்து அந்த ஜிம்முக்கு வெளிலல்லா போறதுக்கு வீட்ல ஆளுங்க இருந்து பாக்குற மாதிரி இருக்கணு இது வீட்டையு நம்ம பாத்துக்கிட் டு அதுக்காக தனியா டைம் ஒதுக்கிகிட்டு கொழந்தைங்களையு அந்த டைம்ல பாத்துக்கணு இப்பல்லா லீவ் டைம்ல வந்து நம்ம கொழந்தைங்களையு அங்க கூட்டுட்டு போக முடியுமா அதனால கொழந்தைங்கள வீட்ல வெச்சிட்டு வெயிலுக்கு அங்க இங்கியு இழுத்துட்டு போ முடியாது.
ஆமா அவுங்க வந்து பண வேற மொத்தமா வாங்கிருவாங்க. இல்லியா அந்த பணமுமே நறையா செலவாயிரு.
அதுதா சொல்றங்க இது பணமு செலவில்ல நம்ம வீட்டு ஓட வீட்லியே பண்ணிக்லா. அந்த மாரி வீட்லியே உங்ளால முடிஞ்ச எக்ஸசைஸ் தெனமு ஒரு பத்து பத்து பண்ணிட்டு பத்து செட்டு பத்து செட்டு பண்ணிட்டு அப்டே டெய்லி கொஞ்சோ சேத்திகிட்டே போனீங்கன்னா ஒடம்க்கு ஃப்ரீயா இருக்குங்க நீங்க இன்ஜெக்ஷனு டேப்லெட் எல்லா எடுக்குறீங் இல்லிங்ளா தண்ணியுர் கொஞ்சோ சேத்தியே குடிங்க.
அதா அதா நீங்க வந்துட்டு எக்ஸ் க்சைஸ் வந்து சொன்னீங்கள்ல யாரோ ஒர்த்தங்க சொல்லி தராங்க அப்டின் சொல்லிட்டு அதா நம்ப இந்த இணையதள திலியே அது எதாவது இருந்துதுனா நீங்க எனக்கு அனுப்ச்சுடுங்க வீடியோ மாரி இருந்துச்சுனா.
சரிங்க நா இல்லன்னா அவுங்க நம்பரு அவுங்க இந்த பேஜ் எல்லாச்சு உங்குளுக்கு அனுப்பி உட்றேங்க. நீங்க அத பாத்துட்டு தெனமு அதயே
வீட்லியே பண்ண ஆரம்ச்சுக்கலா இல்லிங்ளா அ. அது பண்ணாலு கொஞ்சோ இதுவாகு அப்றோ யோகா அத மாரி எதாது
அவங்கள பாத்துட்டு அவங்க ப அந்த வீடியோவ போட்டுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அவுங்க கூடவே செய்யும்போது தெரிஞ்சுக்காதுங்க.
அ அதா அதா அத மாரி செஞ்சு க்லா இல்ல யோகா அத மாரி எதாதுன்னா கூட நம்ப பண்ணிக்லா இல்லங்ளா?
ஆமாங்க யோகான்னா ஒடம்பு சு சும்மா சீக்கிரோ எறங்கிடு. ம் யோகாசனோ செஞ்சொனே சீக்கிர எறங்கிடு.
ம். அதா சொல்றாங்க இது மேக்சிமம் நம்ம அந்த டயட்டு மூலமா கொண்டு போறது பிளஸ் நீங்க சொல்றா மாரி நடக்கறது. நறைய்ய நட நட காலைல அந்த வேர்த்து வெளில வேர்வ வர மாரி நடக்கற்
ந்துர்னு.
அ.
அ.
அத மாரி நடந்து போறது அதுக்கப்புறோ அ நீங்க சொல்ற அந்த எக்சைஸு இந்த இதெல்லா யோகா அது இதெல்லா செய்யும்போதே கொஞ்சோ இதுவாரு
நம்முளுக்கான டைம் எடுத்த போலையு இருக்குங்க நம்மளுக்கு நமக்காகன் செஞ் ச மாதிரியு இருக்கு. நீங்க அதே போல சாப்பாட்லியு அந்த கவனத்த வெய்ங்க. சாப்பாட்றதையு பாத்து சாப்புடுங்க காரம் இல்லாம சாப் டுங்க எண்ண கமியா சாப்டுங்க.
ஆ எண்ணதாங்க இதுன்றாங்க இதுக்கு எதிரியே வந்து எண்ண எண்ணைல நம்ப வருத்ததெல்லா சாப்டவே கூடாதாங்க.
ஆமாங்க நீங்க அதெல்லா எடுத்துக்காதீங்க.
அ.
ம் நீங்கா பழோ நல்லா சாப்டுங்க இந்த வ இந்த வெயிலுக்கு நல்லா நீர் பழத்த சாப்டுங்க. ஒடம்ப நல்லா ஆரோக்கியமா வெச்சு கோங்க நம்ம ஒடம்பு மட்டு தாங்க நம்ளுக்கு சொந்தோ.
நெஜமா நெஜமாங்க சாப்பாடு அந்த இதுல கூட அந்த நீர் சத்து காய்கறிகள்லா கூட நறைய எடுக்கலானு நா நெனைக்
கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வெயிலுக்கு கண்டிப்பா வேணு
ம் அதா அதா நான்வெஜ்லா எப்டிங்க அத அவாய்ட் ஆ, அதா அதா
தொண யார் இருக்காங்க
ஒண்ணுமே யாருமே இல்ல அதுதா அதுதா எனக்கு ஒரு கவலயாயிடுச்சு
அததாங்க அப்போ நம்மல நம்ம மொதல்ல பாத்துக்கணு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதனால அது நா பாக்கலானுதா இருக்கே நீங்ளு எனக் கு சொல்லுங்க உங்களால முடிஞ்ச அந்த அவங்கள அத நம்பர் அது இதுலா அனுப் ச்சு வுடுங்க
நா கண்டிப்பா அனுப்பி வுடுறங்க நீங்க அத டெய்லி போட்டுட்டு அங்க கூடவே சேந்த செய்யும் போது உங்ளுக்கு ஒரு கம்பெனி இருந்த மாதிரி இருக்கு ஒருத்த செய்யறதுக்கு ஒருத்தரவ அந்த வீடியோ பாத்துட்டு செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சோ இதா இருக்கு
ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அத பழகிக்கலா இன்னொன்னு நம்ம ஒடம்பு அது ஒரு மிஷின் மாரி அதுவு ஓடிக்கிட் டே இருந்த மாரி ஆயிரு இல்லியா அது அது ஒக்காந்து போயிடுச்சுனாதா நறைய பேர் நறைய ப்ராப்ளம்க்கு பின்னாடி வந்துட்டு முட்டி ஆப்ரேஷன் பண் றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க நறைய இருக்கு இல்லிங்ளா, ஆமா னால இது நல்லதுதா ஏதோ கெட்டதுல ஒரு நல்லதுன்னு நா நெனைச்சு
அதுதாங்க இது சோ ரொம்ப போக விடாதீங்க நீங்க கரெக்டாயிடுனு மருத்துவர் சொன்ன மருந்து எல்லாத்தையு எடுத்துட்டு ஒடம்ப நல்லா பாத்துக்கோங்க
சேரிங்க சேரிங்க கண்டிப்பா, ம்மா நீங்க வேற பிஸியா இருப்பீங்க நா வேணா அப்பறோ வேணாலு கால் பண்றங்க ஆ அனுப்பச்சி விடுங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆ வச்சிட்றங்க ஆ ஆ நன் றி நன்றி